எ ஃபு ப்ரொஃபைல்ல ஒரு பொம்பளை பொம்பளை ஐய்க்கான் மாரி வருதுல்ல
ஓ எ எல்லாத்துக்கு அப்டிதாப்பா வருது அபிஷேக் அப்டிதான்ந்துச்சு
அப்டியா
நேரத்துக்கு டாஸ் பண்ண ஒரே அடி
என்ன டாஸ்க் பண்ணணு இதத்தானா
முடிச்சுருவயா எப்டி இன்னைக்குல
எத்தன பேர்ட்ட பேசனு
அஞ்சு
அஞ்சா
ம்
இன்னைக்குளு கஷ்டமே இதுக்கப்புற தா அப்பிக்கு போனடிக்கன்னனு அப்புற அரன்னா கார்த்தி அஞ்சு பேர் கரெக்டா இருக்கீங்க ஆனா பேசணுமே நீ அஞ்சிபேர்ட்ட பேசிட்டியா
ரெண்டு பேர்ட்டதா பேசியிருக்கே அருணா அபிஷேக்
நா அபிய ஃபோன் அடிச்சா எடுக்கவேல்ல நா ஜோ தா பேசியிருக்க அருணாட்ட அப்றோதா பேசணு
நா ரெண்டு பேருட்ட நா முடிச்சிட்டே ஒன்னோட சேத்த மூணு
ஆ
இன்னு ரெண்டு பேரு சோதியு கார்த்திகாவு முடிச்சா முடிஞ்சச்சு
இதோடு முடிஞ்ச அஞ்சு பேர் தா
ஆமா
அப்டியா அப்ப சேரி
ஆயிரத்து முன்னூறுவா ஏறிரு எனக்கு
அ ஒரு நாளைக்கு அஞ்சு பேரா
அப்டிதா நெனக்கற அப்டிதா கார்திகா சொன்னா
அப்ப நாளைக்கு உங்ககிட்டேயே பேசலாமா
பேசலா
அப்பியா அப்ப நல்லா இருக்கே
நமக்கு அஞ்சு பேரு கரெக்டா வேற இருக்கோ
ம் கௌதமு இருகாமாலே இதுல
ஆமா கௌதம் இருக்கானே
காணோ என்ன ஆனானே தெரியல
ஆ கம்பெனி பாத்தானால நா கேட்டே
ம்
நேத்து கம்பெனி பாத்தியால இல்ல அப்டின்னா இனி தா பாக்கணுனா என்ன பா க்க எது பாக்க போறன் கேட்டே தெர்ல அப்டின் போட்டா
நானு ஃபோன் அடிச்சே நேத்து தா எனக்கு கெடச்சோன்ன அவனுக்கு ஃபோன்னடிச்சே பாத்தா நறையா கம்பெனி இருக்கு பாக்க வரியான்கேக்க ஃபோன் அடிச்சே அவே பாத்து சொல்லு அப்டின் சொல்ட்டு வச்ட்டா உ எங்கியு தேடாம அப்டியே இருக்கா அவே
நா லா என்ன பண்ணேன் யோச்சுக்கிட்ருக்கே ஆவின் போவ இல்ல பண்ண
ஆவினுக்கு ஒனக்கு பஸ் எல்லா இருந்துச்சுன்னா போ
இல்ல பஸ்ஸு தா அப்டி கெடயாது போல சாத்தங்குளங் போட்ற பஸ்ஸு போறா ஆனா வந்து எப் போமே அவைலபிளா இருக்க மாட்டா அடிக்கடி வர்ற மாரி கெடயாது டைமிங் பொருத்து வருவா பஸ் ஸாடாண்ட்ல எனக்கு தனியா வெயிட் பண்ற மாரி ஆய்றக்கூடாதுஅதா கொஞ்சோ பயமாரு க்கு ஏனா கொஞ்சோ அங்க ஒரு மார்ருக்கு பாத்தியா
ம் எத்தன மணிக் முடியு ஒனக்கு
எனக்கு பத்து டூ ஒன்னு வரதா ஆ
எனக்கு இங்க எத்தன மணிக்கு முடியிதுன் தெர்லயே
என்னது ஆ ஆமா நானு யோசிச்சே இன்னக்கி ஒனக்கு எத்தன மணி வர
தெர்ல நானு கேக்கவே இல்ல அவர்ட்ட
சேர் டைமிங் கேளு சீக்ரோ கேட்டு முடிங்கள
எனக்கு அப்டி ஒரு மணிக்கக்குள்ள முடிஞ்ச நா வாரே
ஆ
சேத்துட்டுட்டு
எப்பா எ ஃப்ரெண்டா இதி
டாட்டா காம்ச்சிட்டு போறே
செரிதா சொல்ல மாட்டியே இப்டி அமை கேட்டதுக்கு கூடாது நென்ச்சே அன்ட்ருட்ட கேக்கே நெவினு ஒங்க பக்கத்துல தான நீனு எது ஒண்ணுனாநீ வ வந்துருவல அப்டின்னே அவனுக்கு போனானா நா எதுக்கு வர்ணு நாலா பிஸியாருப்பே அ ப்புலா வர முடியாதுன்ட்டா ஒரே வாய்தாப்பா யோசிக்க கூட இல்ல
பாக்கலையா ம் போதுக்கா இல் நாளைக்கு வங்குறையா எப்டி தேரோட்டத்துக்கு
நா சாய்ந்தரோ போலதா வருவே
ஆக மொத்தோ எல்லாரு பேய்ருதீங்கல்ல நா தான்ம்ப்ல நூறொரு தேர பாத்தது கெடயாது
நானு இதுரைக்கு பாத்ததே இல்லப
தம்பி கூப்ட்டா வாரியன் கேட்டா
ஆ
இல்லலெல்ல வர்ற ஐடியால இல்லன்னே நேத்து கோயில்ல ரொம்ப சுத்தனேம் பாரு கட கடயா எனக்கு இது ரொம்ப நே கால்வளைதுல
மண்ணி ஆச்சுதுன்னு ஒக்கார வேண்டிதான
நம்ம போனதே கடைய பாக்க
கோயிலுக்குள்ள போய் உக்கார வேண்டிய தான சும்மா
உக்காந்தா இருந்த அப்புறோ கடையெல்லா பாத்துட்டு இல்ல அ ப்ரோ இவங்க எல்லாரும் இந்த ரிங்கு போடுவோ தெரிமா வெளாட்டுல ரிங்க்கு போட்டு ஏதாது ப்ரைஸ் கெடைக்கு தெரிமா அந்த ரிங் உள்ள போய் உழுந்தா எங்க அக்காவு அனந்தி அக்காவு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போய்ட்டு போனாங்க நா கோயிலுக்கு போலயா நா வேன்கிட்டயே இருந்துகிட்ட இவங்க கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது வரும்போதே அந்த வெளாட்டு ஒரு டைம் வெளாண்டுட்டாங்க
ம்
ஆ ரெண்டாவது டைம்ல தா கெடச்சதா அ ஆ ரெண்டு டைம் வெளாண்ருக்கா ஒரு இது அம்பதுக்கு அஞ்சு அஞ்சு ரிங்கு பஸ்ட்டு இதுல அவளுக்கு மக்கு கெடச்சிருக்கு அடுத்த ரெண்டு விர இன்னொரு அம்பதுல வெளாடும் போது ஒரு பிஷ்சு டங்க்கு குட்டியா கடச்சிருக்கு ஆனந்தி க்கா விளாடும் போது அவங்களுக்கு ரெண்டு அதே மாரி மக்கு பிஷ் டங்க்கு சரி ரைட்டு அப்றோ ரிட் டன் வந்து இவங்க சாமியலா கும்ட்டு வந்த பிறதா என்னிய ரிட்டன் கடைக்கி மட்டு கூப்பட்டு போனாங்க ரிட்டன் வந்து போதுக்காக போற நானு வெளாட போற ஒன்னுமே விளாண்
எனக்கு அப்ப த ச்சி இவ்வளோ கவலமான அன்லக்கியா இருப்போமன் தெரிஞ்சது ஒண்ணுமே விழ
தெர்ல
ஒண்ணுமே விழலயே ஒழுங்காதா போட்ட அதில குட்டி குட்டியா அழகா ஸ்டாச்சு மாரி இருந்துச்சு அன்று ஒன்னுமே இல்ல சரயாயி போச்சி சி நம்ம நேரமயத்துக்கு ஒண்ணுமே அமையாது அப்டின்ட்டு நா ரிட்டன்ல்லா போட மாட்ட வேண்டான்ட்டுவன்ட குட்டியா ஃபிஷ் டங்க்கு அது உள்ள ஒரு குட் டி ஃபிஷ்சு ஒய்ட் கலரு ஆனா செத்து போயிரும்ல
மீனோடயா இருந்துச்சு
ஆம்மா
பரவால்லய
ஒனக்கு வேணுமா மீனு வணுமா
ஏ நா எதுக்கு
நீ வளப்பியா இந்த சாப்பாடு கூட கடையாதுல்ல எண்ணத்த போட்டு வளப்பா
எங்க வீட்ல சாப்பாடு வேணுமா
நீ மீன வேனா தூக்கிட்டு போய எப்படி செத்து போய்ரும்பல எப்படி இருக்காது அர டங்க் தண்ணி இருக்கு அது ரிட்டன் தண்ணி கூட ஊத்துல வச்ச எடத்துல அப்டியே இருக்கு பாவோ அது
மேல தண்ணி விழுதா இல்லய விழலல்லா போட்ருக்கியா
ஆ சரி யார்ட்டயாது குடுத்து உடுப அவங்களாவது பாத்துக்கிடுவாங்க அப்டின்ன
வித்துருவ இல்லாட்டி மொத்தமா
ஒரு மீனுல ஒரு குட்டி தொட்டில ஒரு மீனு
போது வித்துரு ஒரு அம்போரூவான் சொல்லி வித்ரு பவுல் இருக்குல்லா
ப்ராபிட் பத்தி எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட் ஐம்பது ரூபா சொல்லி வி்த்துருவா ஹ எங்க அக்கா ஒன்ட்ட தான் விக்கனுங்கா
ஆ நானே சொல்ட்டு நானே வாங்குவேனா
நீ தான யார்ட்டயாது வித்துடு
ஆ
நா ஒன்ன ஓ நா உனக்கு போட்டோ அனுப்பி விடுக்கதே எப்டிபி பார் ஆனந்திக்காவுக்கு இருந்தது அவங்களுக்கு வந்து செத்துப்பேய்ட்டு மீன் அவங்களுக்கு ஆரஞ்ச் கலரு
சரி மீனதூக்கி தூர போட்ரு
ஆஹ் ஒரு மாறி ஸ்மெல் அடிக்கல ஒரு மாதிரி அடி என்ன என்னமா நடக்குது வீடே ஒரு மாடி நாடுது என்ம்மா ஏன் இப்புடி இருக்கு ஒரு மாரி நாறுதான் என்று நீ சாப்டாம இருக்கலாம்லால
என்ன சாப்பாடு
மட்டன்
எங்க வீட்ல பிரியாணி
எங்க அம்மா எங்க அம்மா வக்கல வேற ஒருத்தங்க வச்சாங்க நல்லாவே இல்ல குட்டிய பாத்துக்கலா ஆவுட தென்னாதி
ம்
எங்க அம்மா வச்சா ஒரு நாளு கூப்டுவே அண்ண கொழம்பாது வாங்கிட் ஆ
ம் எங்களுக்கு இந்த கல்யாண வீட்லருந்து வந்ச்சு
ஏல கல்யாண என்னைக்கு அடுத்து வரமாமே
ஆமா மாப்ள இன்னு வரலயாம்ல
ஆமா எல்லா நியூஸ் வந்துடுதுல
ஓ மாப்ள வந்து கப்பல்ல மாட்டிக்கிட்டானா
ஆ
னா வர முடிலயா அடுத்த வார மாத்திட்டாங்க
சேர் செரி எல்லா நியூசு கேதர் பண்ணிடுவ
நமக்கு அதானா வேல இங்க கெடந்து
ஆ
யார் வீட்ல என்ன நடக்கு எல்லா தெரிஞ்சுக்கணுமா
செருத்தா கட்டாயிட்டோ கட்டாவலயே ஹலோ எது கேக்கலயா
கேக்கு கேக்கு
ஆ பெரகு ஏம்ல சத்தமே குடுக்காம இருந்த
நீ அங்க எங்கையோ பேசிட்டுருக்கே நெனச்சே
ஆ நீயும் அர்றாவு அப்டி என்னதா பேசுவீங்க
நானும் அர்ணாவு எப்ப பேசுனோ
எப்ப பேசுனீங்ளா இப்ப பேசல
நான் சும்மா கார்த்திகாச்சு பேசிட்டு இருப்போ
செரித்தா
ஒரு அஞ்சி நிமிசத்துல கார்த்தியே வந்துருவா
ஆ அவ என்னல்ல நெனைச்சிட்டு இருக்கா கார்த்தி
யா
நீ நீ ஏ சொல்லு அவ பண்றது எப்டி இருக்கு
ஐய எல்லா சொல்லிட்டு கடைசில ச்சி நாங்க அப்டில்லா கிடையாதுன்
அப்படி கிடையாதுன்னு சொல்லுதா அப்ப அவன் மனசுல ஆச வளருதுலா
அவதா எல்லா பண்ணுதா
ஆ நம்ம ஹோப் குடுக்குற மார் இருக்குலா
ஆ அபிஷேக்கு போன் அடிக்கா இன்னைக்கு வந்து வா வாங் கூபுறா எல்லா பண்ணிட்டு கடைசியா ஒரு பிட்ட போடுறா
அப்ப ஒரு பையன் கிட்ட அந்த இன்டென்ஷன் இருக்குன்னு தெரிது நீ ரிட்டன்னு பேசும்போது அவனுக்கு ரிட்டர்ன் ஹோப் ஆகுது அப்ப அது யார் அஃபட் பண்ணுது அவன்ல அஃபட் பண்ணுது இவ நா ஃப்ரெண்டு்ன்னு போயிருதால
ம் அதா அவ வேணுங்கிட்டே விளையாடுற மாதிரி இருக்கு
ஆ
அப்படி அவ ஃப்ரெண்டு நெனச்சி அடிச்சா கவுதத்துக்கு அடிச்சிற்கலா கவுதமு வரல ஹரி சார் ல கேட்டுக்குறோ எதுக்கு வரலன் கேட்டுக்கிறலா
ஆ
அவன்ட மட்டு சுத்தி சுத்தி போய் வெளாட்ற
அப்ப அவன் மனசுல ஆச வளரது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்லா நீ குடுக்குற இன்டென்ஷன்ல தான உனக்கு அங்க வளருது ஆ என்னத்த சொல்ல நீ அப்டி இல்லன் சொல்ற அப்போ நீ வந்து எப்டி இருக்கணு
ஆ அப்புற நீ செரி மொதல்ல ஒரு எப்டி இருந்தா செரிங்ளா அடுத்த அவன் சொல்ட்டான் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்ட்டு
ஆ திட்டணு ஆ ஒதுங்கி இருக்கணு செரி நம்ம லிமிட்டா இருக்கணு அப்டின்ட்டு அதுவு கெடையாது
ஓ அவங்க டேபுல் நின்னா
என்ன சொல்ல
சேரி ஒரு வேள அவளுக்கு ஆச இருக்கணா
அப்போ அது சோப்பனு சொல்லணும்ல அன்ட்ரோ அவ வந்து பிராக்டிகலா யோசிக்கா
ம்
அன்னைக்கு நா பேசும்போது சொன்னா எல்லா அவன் வந்து ஸ்டேடியா இல்ல இப்ப வந்து எனக்கு நா ஃபர்ஸ்ட் பொண்ணுங்கறனால ஃபர்ஸ்ட்டு மாப்புள பாப்பாங்க அவனுக் அக்கா இருக்கு அது போக அவன் ஸ்டெடியாவு இல்ல அப்டிங்கற மாரி சொல்றா அவன் அவன் மேலே நம்பல அப்டிங்கற மாரி சொல்றா எவ்ளோ தூர நீ யோசிக்க யோசிக்கறவ அப்ப நீ லிமிட்டா வைக்கணும்ல அவன செட் ஆவாதுன்னு தெரிது அப்ப நீ லிமிட்டா வைக்கணு
ம் அப்படி இல்லாட்டி செரி பாப்போ சொல்ட்டு இறங்கியிருக்கனு
அ
எதுவும் பண்ணாம அங்கொரு காலு இங்கொரு காலு வெச்சிட்ருந்தா.
ஆ இப்ப நாளைக்கு அத அவன்ல்ல கஷ்டப்படுத்து அவ எதோ ஒரு இதுல மு உள்ள மனசுல வளத்துட்டான் வெய்யே
ம்.
என்ன சொல்லதுன் தெர்ல ஆ. கண்டிப்பா யாரா இருந்தால் நெனைக்கதா செய்வ ஒரு பொண்ணா இருந்து நானா இருந்தாலு இப்ப அப்பிடி நெனைக்கதா செய்வே.
ம். அ செ எதா ஒன்னு நடக்கு.
அம்மா எதாவது பேசுனா அவன அப் அப்டி நா அன்னிக்கு சொல்லுவு செஞ்சே நீ ஹோப் குடுக்காதா அவளுக்கு அப்டின்னா அப்பில்லா குடுக்கல அப்டிங்க மாரிதா சொல்லுதா.
ஆனா அவ தா ஃபோன் அடிக்கா அவகிட்ட போய் உக்கார்றா.
ஆ நாங்க ரெண்டு பேரு பேசிக்கிட்டோ அது நாங்க தெ